ஒ
அ என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
அ நானு கொஞ்சோ நல்லா இருக்கே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும்ட்டுதா மெயின்னா கால் பண்ணதே
அப்புடியா என்ன விஷயம்ப்பா
இல்ல பேங்க்ல வந்துட்டு கொஞ்சோ ஜுவல்ஸ் வெக்கலா அப்டின் பாத்துட்டுருக்கே எந்த பேங்க்ல எல்லா கொஞ்சோ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு எப்டி அத நம்ம தெரிஞ்சுக்கிறது அதா வீட்லே தெரிஞ்சுக்கணு ஏன்னா பத்து பேங்க் இருக்கு அப்டின்ட்டு பத்தும் போயி கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லிங் ளா
பத்து நீங்க போயி கேட்டுட்டு இருக்க முடியாது உங்க அக்கௌண்ட்டு நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட்டு வச்சிரு கீங்களா வந்து கேட்டு பாருங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா பேங்க்கு ஒரே மாதிரிதா வந்துட்டு லோன் குடுக்கறாங்க சின்ன பர்சன்டேஜ் வித்தியாசந்தா உங்களுக்கு க்கு வந்துட்டு அப் அண்ட் டவுன்ஸ் வருது வெளிய பிரைவேட்ல வெக்கிறத விட நா வந்துட்டு கூட்டுறவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னு உங்களுக்கு அதிகமா பணோ கெடைக்கு வட்டி விகிதமு கொஞ்சோ கம்மியா இருக்கு ம் நம்ம நா வந்து அக்கௌண்ட் வெச்சிருக்கிறது கேன்ட்ரா பேங்க் ல அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நா அதுதா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறே ம் கொஞ்சோ கன்வீனியன்டா இருக்குது விவசாய கடன் மூலியமா எனக்கு வந்துட்டு லோன் குடுக்கறாங்க நக லோன் குடுக்கறாங்க
ஓ அப்டிங்களா பரவாயில்ல இப்பல்லா ஒரு கிராக்கு வந்துட்டு எந்த மாறி குடுக்கறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்ல்லா பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அமௌண்ட் எல்லா குடுப்பாங்க என்னோட அப்பா அவங்களா கூட சொல்லியிருக்காங்க கொண்டு போயி வெச்ச உட்னே ஒரு எம்ப துல இருந்து தொண்ணூறு சதவீதத்துக்கான அந்த கோல்டோட ரேட் ரே என்னவோ அதோட நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு அமௌண்ட் நம்மளுக்கு லோனா குடுப்பாங்க ஆனா இப்ப அந்த மாறி இல்ல ரூல்ஸ் எல்லா கொஞ்சோ மாத்திட்டதா சொல்லியிருக்காங்களே
ஆமாப்பா கண்டிப்பா அதாவது எல்லாரு வந்துட்டு என்ன சொல்றது ஆ நமக்கு வந்துட்டு பேங்க்ல வந்துட்டு வட்டியு கம்மி குடுக்குற அமௌண்ட்டு ஒரு லட்ச ரூபா நக விக்குது அப்டின்னா எண்பதாயிர தொண்ணூறாயிர குடுத்தாங்க அப் அப்டின்னா உங்களுக்கு நல்ல பிராபிட் இல்லியா பிராவிட்ங்கறத விட ஆ என்ன சொல்றது கம்மி வட்டி விகிதத்துல உங்களுக்கு வந்துட்டு நீங்க நெனைச்ச பணத்தோடவே கொஞ்சோ அதிகமா கெடைக்கிது சோ இப்டித்தா வந்துட்டு நெறைய பேங்குகல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க நெறைய வட்டிகள வந்துட்டு ஆ அவங்களு அத பாத் துட்டு இருந்தாங்க நமக்கு தேவையான சமயங்கள்ல பணோ கெடச்சிருந்தது கெடச்சிட்டு இருந்தது திருப்பி கட்ட கூடிய அளவுக்கு நமக்கான அமௌண்டா இருந்துச்சு ஆனா என்ன சொல்றது அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் கப்றோ வந்துட்டு அந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு டோட்டலா வந்துட்டு மாத்திட்டாங்க அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்டி வந்துட்டு பயனாளர்களுக்கு நம்ம அதிகமா கடன் குடு க்கறதுனால அவங்க அதிகப்படியான கடன் சுமைக்கு ஆளாகறாங்க அதுனால நாங்க இந்த இத வந்துட்டு மாத்றோ இப்போ நக வெல ஒரு லட்ச விக்குதுன்னா நாங்க வந்துட்டு எங்க பேங்க்ல அம்பதுல இருந்து அறுபது ரூபாக்குள்ளயே எழுவது ரூபா வரை தா நாங்க குடுப்போ அப்டிங்கிற மாரி கம்மி பண்றாங்க ஆ ஒரு பக்கம் வந்துட்டு மக்களுடைய நலன்னு சொல்லி இவங்க இத கையாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள செயல்படுத்தினாலு இன்னொரு பக்கோ மக்களுக்கு வந்து இது எப்டி தோணுது அப்டின்னா இப்போ நெறைய பிரைவேட் கடன் குடுக்கற நிதி நிறுவனங்கள்லா இருக்கு அவங்கள யாரு இப்ப அதிகமா போயி பாக்காம ஏன்னா அவங்களோட வட்டிங்கிறதே வந்துட்டு மீட்டர் வட்டி மாதிரி நீங்க இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள செலுத்திரணு அத செலுத்தல அப்டின்னா திரும்பவு அவங்க அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க இப்டி எக் ஸ்ட்ரா போறனால மக்கள் வந்துட்டு தனியார் நிதி நிறுவனங்கள பாத்து பயந்தனால நெறைய பேர் வந்துட்டு ஆ வங்கிகள வந் துட்டு அணுகுனாங்க ஆனா அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க பாதிக்கப்பட்றாங்க தனியார் நிதி நிறுவனங்கள் பாதிக்கப்படுதுங்கிற காரணத்துனால இந்த மாதிரியான சட்டங்கள வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்களோ அப்டின்னு நெறைய மக் க்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லா வந்துட்டு தோணுது அதுக்கேத்த மாதிரிதா இப்போ வங்கிகளு வந்துட்டு தங்க குடுக்க கூடிய அந்த தொகையு வந்துட்டு கம்மி பண்ணிருக்காங்க
ஒ அப்டிங்ளா இதனால ஒரு பக்கோ கடன் சுமை கம்மியாகுது நெறைய பேர் வந்து இது போய் வாங்க மாட்டாங்க கோல்ட வச்சு அடிக்கடி கடன் வாங்கறது இதெல்லா பண்ண மாட்டாங்கதா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ளுக்கு எப்டி சொல்றது சப் போஷ் ஒரு டைம் வெக்கிறோ அப்டின்னா நம்ளுக்கு பெரிய அமௌண்டு கெடைக்கிறது இல்ல இதுனால வந்துட்டு நெறைய ஜுவல்ஸ் அங்க குடுக்குற மாரி இருக் கூலிங்ளா
ஆமா கண்டிப்பாங்க அந்த மார்தா குடுக்கற மாதி இருக்கூ சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம் ம் உண்மைலுமே வந்துட்டு அங்க பேங்க்ல இருக்கிற ஆ என்ன சொல்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம அதிகப்படியான கடன் சுமை ஆளாக கூடாது அப்டின்னு ம க்கள் மேல நல்ல ஒரு அ ஒரு இது இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு தாட்லதா இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க அப்டின்னா மக்களுக்கு வந்துட்டு குறைந்த தவணைல அவ்ங்க பணத்த வந்துட்டு திருப் பி செலுத்தக்கூடிய வகைல அவங்க வந்துட்டு எதாது ஒரு ஸ் கீம் கொண்டு வந்திருக்கணு எப்பிடி இப்டி வீட்டு வசதி சாரி வீட்டு வசதிங்கிற பாரு வீட்டு லோன் எல்லா குடுக்கம் போது நீங்க இத்தனை ஆண்டுகள் இத்தன தவணை தொகைய ஸ் செலுத்தணு அப்டிங்கிற மாதிரியான விஷயங்கள்லா கொண்டு வர்ராங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு லட்ச ரெண்டு லட்சத்துக்கு லோன் வாங்கிருக் கோ அப்டின்னா நம்மனால மாசோ ஒரு ரெண்டாய்ரந்தா கட்ட முடியு அப்டின்னா நீங்க அந்த ரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டு நீங்க ஒரு இத்தன வருஷத்துக்குள்ள செலுத்தணு அப்டின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எங்ளுக்கு ஒருட்டா ஒரு வருஷங்கள ஒதுக்குங்க அந்த வருஷத்துக்குள்ள நாங்க திருப்பி செலு துறுவோ அப்புடிங்கிற மாதிரியான விஷ்யங்கள கூட அந்த என்ன சொல்றது அ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த திட்டங்கள கூட செயல்படுத்தலாம் ஆனா அந்த மாரியான திட்டங்கள் வந்து கொண்டு வரதில்ல நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கடன கட்டி நீங்க ரெனிவல் பண்ணிக்கணு இப்ப ரெனிவல் பண்ற ஆப்ஷன் கூட கெடையாதுங்க நீங்க முழு தொகையு கட்டி வந்துதா திருப்பி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு சில பேங்க்ல வந்துட்டு நீங்க வட்டி மட்டுமே கட்டி மறுபடியு ரெனுவல் பண்ணி வெச்சிருக்கோங்கிறாங்க ஆனா சில பேங்க்ல வந்து என்ன சொல்றாங்கன் பாத்தீங்கனா இல்ல முழு தொகையு கட்டி ஒங்களுடைய புது கணக்கா நீங்க புதுப் பிச்சுக்கிட்டு போய்க்கங்க அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்றாங்க அதாவ்து பழைய கணக்கே ரெனிவல் பண்ற மாரி ஆப்ஷனே கெடையாது இப்ப மறுபடியு நம்ம வேற எதாவ்து பணத்த ஏற்பாடு பண்ணி அந்த முழு தொகையும் செலுத்தி அப்பறந்தா நம்ம திரும்பவு லோன் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு சோ இதுவுமே நமக்கு வந்துட்டு பெரிய ஒரு தலைவலி தா நம்மளால சம்திங் அந்த ஒரு நாள்ல வந்துட்டு ஒரு லட்சோன்றுவா பணத்த திரட்டிற மு திரட்டிற முடியாது கஷ்டமான விஷ்யமாருக்கூ சோ அந்த மாரே கஷ்டமான சூழ்நிலைகள்ல மக்கள் தங்களுடைய நிதி சுமையு வந்துட்டு அதிகமா இருக்க கூடாதுன்னு அ கன்சிடர் பண்ணாங்க பேங்க் சைடு கன்சிடர் பண்ணாங்க அப்டின்னா நமக்கு மாச தவணையா செலுத்தக்கூடிய தொகைய குடுக்கணு ஒரு வர்ஷத்துக்குள்ள நீங்க ரெனிவல் பண்ணி வைங்கங்கிற திட்டத்த விட்டுட்டு இப்போ ஒரு லட்சோ வாங்கீர்க்காங்க உங்கனால ரெண்டாய்ரந்தா கட்ட முடியு அப்பிடின்னா நீங்க ஒரு காலோ வந்துட்டு அஞ்சு வர்ஷத்துக்கு குடுங்க நீங்க ஒரு குமுலேட்டிவ் இன்ட்ரஸ்ட்டு போட்டு ஆ ஒரு அமௌண்ட்டு எங்களுக்கு குடுங்க அவ்ள தா முடிஞ்சிது இல்லியா ஒரு பத்தாய்ரோ ஆகம்போது ம் அதுலிர்ந்து ஒரு இன்ட்ரஸ்ட்ட கம்மி பண்ணுங்க தொண்ணூறாய்ன்ருவாய்க்கான இன்ட்ரஸ்ட்டு போடுங்க அடுத்த ஒரு பத்தாய்ன்ருவா நாங்க செலுத்திட்டோ அப்பிடினா திரும்பவு எ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எம்பதாய்ரத்திற்கு நீங்க இன்ட்ரஸ்ட்டு போடுங்க இப்டி குமுலேட்டிவ் சிஸ்டம்ல நீங்க இன்ட்ரஸ்ட்டு போட்டீங்க அப்பிடின்னா மக்களு வந்துட்டு அவுங்களோட நகைய திருப்பிருவாங்க எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு வருடங்களுக்குள்ள அந்த கடன அடச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேம்லில இருக்கறவங்க வெளி வர முடியு இல்லியா சோ அதையு மக்கள் வந்துட்டு அதையு வந்துட்டு இந்த பேங்க் எல்லா வந்து கொஞ்ச கன்சிடர் பண்ணனு
ம் பண்ணா நல்லார்க்கு இப்போ வட்டியோட ரேட்டு எவ்ளோங்க வரு அதாவ்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு் வந்துட்டு ஒரு ஒன் லேக் இல்லைன்னா இந்த மாரி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வெச்சுக்கோங்ளே எந்தளவுக்கு குடுக்கறாங்க ஏனா எல்லா எடத்துலயு பாத்தீங்கன்னா அ முப்பத்தி மூணு பைசா இருவத்ரெண்டு பைசா இந்த மாரி பைசா கணக் குல சொல்றாங்க பட் பைசான்றப்போ எனக்கு அந்தளவுக்கு புரிய மாட்டிகிது பர்சன்டேஜு அப்டி பாத்தம்னா நம்ம வந்துட்டு எத்தன பர்சன்டேஜு வட்டி நா ம கோல்டு லோன்க்கு கட்ற மாரி இருக்கு
எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நா ஒரு லட் சன்ருவா ம் வாங்குறே அப்பிடின்னா நா பதனெட்டாயன்ருவா வட்டி கட்டுவங்க
ஓ அந்தளவுக் கட்றீங்ளா செரி அப்ப அதுவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் கிட்ட வராது
ஆமா கண்டிப்பா வந்துரு அதாவ்து நூத்துக்கு ஒம்போதுருவா அந்த மாதிரியான வட்டி விகித த்துல தா நம்ம இப்ப கட்டீட்ருக்குறோ எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சன்ருவாய்க்கு நா வந்துட்டு பதினெட்டாயிரன்ருவாய்க் கு வரைக்கு நா வட்டி கட்டீர்க்கே வர்ஷத்துக்கு வட்டியே பதனெட்டாய்ன்ருவா நா கட்றே நானு
ஆ ஏனா இப்போ ஃபோன்லெல்லா பாத்தீங்கன்னா அடிக்கடி எங்க மாமனாருக்கு கால் வரு அவர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்டின்றதால உங்ளுக்கு ஈஸியா வந்துட்டு பர்சனல் லோன் குடுக்கறோ டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு தா அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஆனா எங்க மாமனார் எடுக்க மாட்டாரு அதுக்கு கோல்டு லோன் பாத்தா ரொம்பவே கம்மி தா வட்டி இது ஜாஸ்தி அப்டின்ல்லா சொல்லீ ட்ருந்தாரு இப்பதா எனக்கு அது டவுட்டா இருக்கு ஏனா இதுவு அதுவுமே ஏவ்ரேஜா பாத்தா ஒரே மாதிரிதா இருக்கு தோணுது
ஆமாங்க கண்டிப்பா நமக் வந்து பைசா கணக்குல சொல்றாங்காட்டிக்கு சில விஷ்யங்கள் வந்து நமக்கு தெரியற்தில்ல அது அது வந்துட்டு நமக் வந்துட்டு நூத்துக் இத்தன் ருவா அப்டின் சொன்னா ஐயோ இவ்ளோ அமௌண்ட்டா அப்டிங்கிற மாரி இருக்கு சோ அது எதோ பைசா அப்டிங்கிற மாதிரி நமக்கு போட்டு சொல்றாங்க
ஆமா எப்டியு நீங்க இப்போ ஒரு லட்சத்துக்கே பதினெட்டாய்ன்ருவா கட்றீங்கன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட எய்ட்டீன் பர்சன்டேஜே வட்டின்ற மாதிரி ஏன்னா ஒன்னு இயருக்கு தா எல்லாருமே வட்டின்றத போட்றாங்க அப்டி பாக்குபோது நீங்க ஃபிஃப்டின் பெர்ஸன்ட்டேஜ் கட்றதுக்கு பர்சனல் லோன் எடுத்து டென் பெர்ஸன்ட்டேஜ்லயே கட்ற மாரி இருந்துச்சுனா அதுக்கு கூட கொஞ்சோ கம்மியான வட்டியாதா தோணுது ஆனா அதுல எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு எந்த அளவுக்கு கெடுபிடியா பிடிப்பாங்க அப்டின்றது தெரில ஏன்னா பெர்ஸ்னல் லோன்றப்போ அதோட டோட்டல் மூமெண்ட் எல்லாமே வேற மாதிரி இருக்கு அதுக்கு நாம எதாச்சு அசட் ப்ரூப் காட்டணுமா அப்டின்றது தெரியாது ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய சொத்து அப்டின்ற ஒரு கோல்டு அங்க இருக்குறதால நம்ம வந்துட்டு அது கண்டிப்பா மீட் எடுத்துடுவோ ஆனா இதுக்கு எந்த மாரியான ப்ரொசீஜர்ன்னு தெரியல
ம் ஆமாங்க அதாவது நம்ம ஸ்கீம் எல்லா பாக்கு போது ஒரு என்ன சொல்றது நம்ம ஒரு தனியார் நி நிறு நிறுவனங்கள அணுகுறோ அப்டின்னா நம்ம வந்துட்டு ஒரு நிறுவனத்துல விட இன்னொரு நிறுவத்துல கம்பேர் பண்ணி பாத்துக்லா ஆனா நம்ம பேங்க் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போகும்போது என்ன சொல்றது நம்ம எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கமோ அததா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்க முடியு கூட்டுறவு சங்கங்கள் பாக்குபோது உங்களுக்கு லோன் விகித கொஞ்சோ கம்மியா இருக்குது சில சமயங்கள்ல ஆட்சி மாறு போது நமக்கான மானியமு கெடச்சி தள்ளுபடி ஆகறதுக்கான வாய்ப்புகளு இருக்கு சோ எல்லாமே கொஞ்சோ பாத்துதா டிசைட் பண்ணனு
சேரிக்கா எனக்கு என்னோட இது சொல்லிருக்கீங்க தேங்க்யூ நானு எதாவது பாத்துட்டு உங்களுக்கு பின்ன கால் பண்ற பாய்
அ ஓகேங்க ஓகே பாய்